சொல்லுங்க சொல்லுங்க என்ன
என் நானா சும்மாதா அப்டியே ஃபோன் நோண்டிட்டு ரீல்ஸ் பாத்துட்டு வெப் சீரிஸ் பாத்துட்டு அப்டியே
ஜாலியான வாழ்க்க வந்துட்டுருக்கீங்க
ஆ ஆமா ஆமா ரொம்ப ஜாலியா வாழ்றோ நீங்க என்ன பண்ணிட்டுக்கிறீங்க மேடமு
அதா துணி மடிச்சிட்டே உங்கள்ட்ட பேசிட்ருக்க
ஆ ஹா சேரி சேரி
செரி அதுக் தண்டமா பேசிட்டு துணி இருக்லான்னு அப்ப ஞாபகோ வந்தது
ஆ ஆ
எல்லா வேலயு முடியுது இல்ல எல்லா வேலயு முடியிது துணி மடிக்கிற வேல மட்டு முடியிவே மாட்டிக்குது
அ ஆ எங்கள்டலா பேசுறதுல்லா உங்களுக்கு தண்டோ
நா இப் ஆ அப்படி சொல்லல நானு அப்படி சொல்ல மாட்டே நானு எப்பயுமே சொல்ல மாட்டே
நம்பிட்ட நம்பிட்ட
உங்கள்ட்ட பேசுறது இப்டிதா அந்தம்மாவூ சொல்லுங்க அப்ப நா பேசியிருப்போனா இல்ல கூப்ட்டிருப்பனா நீங்க எவ்ளோ முக் முக்கியங்கரனால நா கூப்ட்டுருக்கே உங்கள போய் இப்டி சொல்றீங்க
சேரிமா சேரிமா நம்புறமா
நா சும்மா சும்மா பேசுறமே நம்ம இது வேல செஞ்சா ரெண்டுமே ரொம்ப இது தான நல்லது தான அப்டி சொல்றோ
ஓ பேசிட்டே வேல
பேசிட்டே வேல செய்றே ஆ சீக்கிரூ செஞ்சிருவே
அ ஆ சேர் செரி செய்ங்க செய்ங்க செய்ங்க செய்ங்க சிரிக்காதீங்க
நீங்ளே அப்பற அப்டி கேக்கறீங்க உங்கள வேணான் நெனச்சா நா கூப்ட்டுருப் பனா நீங்க எவ்ளே முக்கியங்கற்னால நா உங்கள்ட பேசிட்டு இருப்பே
ஆ ஹா சேரிங்க
நீங்கதா சும்மா பேசுறீங்க நா எவ்வளவு வேல செஞ்சுட் பேசுற அப்ப உங்களுக்கு நா எவ்வளோ முக்கிய துவூ கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க
சேரிங்க ஒத்துக்கறங்க ஒத்துக்கறங் மேடம் ஓகேங்ளா நீங்க எனக்கு வந் என்ன வந்து பா முக்கிய நனச்சனாலதா கூப் ப்பிருக்கீங்கன் நா நம்புற ஒத்துக்குற ஓகேவா
ஆ ஆ ஆ ஒத்துக்கோங் ஒத்துக்ட்டுதா ஆகணு நீங்க இல்னா ஒத்துக்கற வரைக் சண்ட போடுவ
இல்ல இல்ல சண்டேல்லா வேணா சமாதானமா போயிற்லா வீட்ல எல்லா என்ன பண்றாங்க வெளிய போய்ட்டு வந்டாங்களா
இல்ல அப்பா இப்பதா சாப்பட்றாரு அவங்கல்லா இவ்வளோ சீக்கரோ வரமாட்டாங்க எல்லா பத்து மணி ஆகு அம்வ்ங்கல்லா வீட்டு பக்கமே யாரு வரமாட்டாங்க
பார்ரா பரவால்ல
அதுக்கு முன்னாடி வரிக்கு யாரு எந்த தொல்லையு பண்ணமாட்டாங்க
அப்போ உனக்கு பிரச்சன இல்ல
இந்த டுவெல்துலா நா எங்கயூ போகாம போகாம என்னைய தண்ணி தெளிச்சு உட்டாங்க இப்பயூ
ஓஹோ இல் ம் ம் ம் ம்
படி எ எ எங்க வெளிய எல்லாரூ பர்த்டே அப்போ எல்லார் பர்த்டேக்குமே நாங் சாப்பிறதுக்கு வெளிய போவோ
சேரி
ஆனிவர்ஸரி அந்த மாதிரி ஒரு ஒருன்னு வாரு ஃபேம்லில அம்மா சைட்ல வந்து யாருக்கு எதுனாலு நாங்க போவோ வெளிய போவோ
செரி
இப்ப எனக்கு பர்டேன்னா அன்னைக்கு எல்லாருமே போவோ சரிங்குளா
ஆ
அந்த மாரி போறதுல கூட நா டுவெல்த்ல ஒரு தடவ கூட வெளிய போல எதா ரொம்போ ஃபோர்ஸ் பண்ணி கூப்ட்டாங்கன் சொல்லி மட்டு ஒரே ஒரு நாள் போன அவுளதா தீவாளி அப்ப போனே அத தாண்டி எப்பயுமே போகவே இல்ல அப்டியே ஓடிர்ச்சு நாளு
ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு
அதெல்லா இல்லங்க எனக்கு அந்த குடும்பமே புடிக்காது
ஆ அ அ இப்டியே தனியா இருந்துட்டா போதுமா
எனக்கு யாருமே எல்லாம நா இப்டி நிம்மதியா இருந்துட்டேனா எதுமே நான் கண் கண்டுக்குவே மாட்ட
எனக் தெரிஞ்சு எனக் தெரிஞ்சு நீ ரொம்ப படிப்பாளி நெனைக்கிற
படிப்பு நல்லா படிப்பே இல்லன் சொல்ல சொந்தோ கொஞ்சோ புடிக்காது சொந்தக்காரங்ளே புடிக்காது
சேம் பிஞ்ச் என்ன மாரியே
ஒன்னுக் ஒம்போதா சொல்லிட்டே இருப்பாங்க எதுக்கு தேவையில்லாம சண்ட அதுவு என் வாய் அடங்காது திரும்ப நான் பேசுவ எங்க அம்மா ஏன் திரும்பி பேசுறேன் கேப்பாங்க
ஆ அ
அப்ப எதுக்கு அவ்ங்க என்ன பத்தி பேசுறாங்கன் நா கேப்ப அவ்ங்க அப்டிதா பேசுவாங்க நீ பேஸ்வியோனு எங்க அம்மா கேப்பாங்க பேசக்கூடாதுனா பேசக்கூடாதுன் சொல்லுவ சண்ட பெருசாகு குடும்பத்துக்குள்ள சண்ட வரும் அப்டே படிப்படியா பெருஸ் ஸாயி என்னாலதான் சொல்லி என் மேல பழி போட்ருவாங்க அதுனால அப்டியே அவாய்ட் பண்ணிக்கிட்டேன்தா
சேர் செரி
ஃபிரெண்ஸ்சோடலா நெறைய ஃபிரெண்ஸ் இருக்குது ஃபிரெண்ஸோட வெளிய சுத்துறது அதெல்லா பண்ணுவ
ஆ ஆ ஆ
இந்த சொந்தக்காரங்கள மட்டுந்தா ஒதுக்கி வச்சுட்ட எப்ப எப்டி மாறாங்கனே புரிஞ்சுக் முடில
ஆ ஆ ஆ ஃபிரெண்ஸா இருந்தா அது பிரச்சன கெடையாது அவ்ங்க கூட ஜாலியா போய்ட்டு வர்றது அதெல்லா ப்டு பெருசா தெரியாது
இப்ப அவ்ங்க என்ன தெரிமா சொல்லுவாங்க இப்ப அன்னிக் போலில பா ரு எங்களோடனா வரமாட்டா இதே ஃபிரெண்ஸோட போற மாரி இருந்ததுனா போயிருப்பா மது நாங்கங்கற்னால்தா அவ வர்ல
ஆ ஆ ஆ
நாங்கனா மட்டுந்தா இப்புடி
சேர் சேர்
அப்டின் சொல்லி அது ஒரு பக்கோ சொல்லுவாங்க எதுக்கு தேவையில்லாம என்னமோ பண்ட்டு உடுங்க நம்ம பாட்டுக்கு இருக்க வேண்டிதா தனியா
இப்பிடி இருக்குதா பிரச்சனை இல்ல நம்ம பேசாம நம்ம உண்டு நம்ம வேலையுண்டுன் இருந்துக்லா
அப்பா சைடு போவே
ம் ம்
அங்க வந்து என்னது சொல்ல மாட்டாங்க யாருமே எதுமே கேக்க மாட்டாங்க ஏ இவ்ளோ நேரோ ஃபோன் பேச் கிற ஏ இவ்ளோ நேரோ ஃபோன் பாக்கற எங்கப் போற என்னப் பண்றன்லா கேக்க மாட்டாங்க
சேர் செரி
சித்தி கொஞ்சோ நல்லா நல்லா பேசுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கு அவுங்கள அதனால எல்லாமே சொல்லிருவ எங்க போற என்ன பண்றேனு மறைக்க மாட்டே ஆனா மத்தவங்களுக்குலா அப்டி இல்ல ஃபுல்லா பொய்யு தா பொய்யி பொய்யா சொல்லிட்டு போவே
ஆனா எனக் இப்ப எனக்குமே வந்து பாத்துக்குனா பாத்தனா எனக்குமே யாருகிட்டயுமே அந்தளவுக்குலா ஒட்ட மாட்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறனா இப்ப வேலைக் போற பக்கோ பேசுறன்னா அன் இந்த அளவுக்கு கூட வீட்ல பேச மாட்டே நம்ம எதாது சொன்னம்னா அதுக் கெதாது சொல்லுவாங்க நீ ஏன் இப்டி பண்ற அப்டி பண்றனு அதுக்கு எனக்கு கோவோ வரு எனக் புடிச்சுருக்கு நா பண்றே அப்டி இல்லனா அதுக்கு சண்ட வரு
ஒனக் புடிச்சிருக்குன்னு பண்ற இதென உங்க அம்மா வீடான்னு கேக்க மாட்டாங்களா டைலாக்கு நா ரீல்ஸ் எல்லா இது பாப்பே இப்டி
இல்ல எங்க அம்மா வீட்லயு சரி இப்ப ஏ வீட்டுக்கார் வீட்லயு சரி புடுச்சிருக்குனா நா பண்ணுவே அத எதாது எடுத் எதுத்து கேள்வி கேட்டாங்கனா நா அப்டிதா பண்ணுவே உங்களால என்ன பண்ண முடியு பண்ணிட்டு போங்க எனக்கு அத பத்தி கவலையே இல்ல அப்டிம்பே ஒரு சில டைம் என்னாயிரு பெரிய பிரச்சன ஆகுமா அது அதுல இருந்து என்ன பண்றதுனா உன்ட்ட சொன்னாதானப் பிரச்சன சொல்லாம இருந்துட்டா பிரச்சனையே இருக்காது
த்தா என்ன நீங்க கொஞ்சோ பெருசு ஹாயா அப்டி இருக்கீங்க நா இப்ப இருந்தே அப்டி இருக்கறே
ம்
எதுலயுமே தலையிட மாட்டே எதுக் தாவிலாம போயி பேசி எதுக்கு இப்போ ஒன்னு என்னனா இப்ப ரிசல்ட்டு வந்தகப்பறோ
ம் ம்
எல் வீட்லயே எம்மேல கொஞ்சோ என்ன சொல்றது யாரு இப்ப வரைக்கி நல்ல மார்க் எடுத்துருவில இவ்ளோ வந்துருல்ல எல்லா கேட்டதில்ல அவ எடுத்துருவா தெரியு ஏனா கொஞ்சோ நா டென்த் நா நல்லாவே படிப்ப இல்லனு சொல்லல நா நல்லா படிப் ப்பே ஆனா இந்தட் கொஞ்சோ தடவ கொஸ்டின் பேப்பர் சத்தியமா ஏன் மனசாரனால ஏத்துக்கவே முடியல அந்தளவு கஷ் சமா இருந்துது ஆனா எல்லாரு என்ன தெரியுமா கேப் பாங்க நீ படிக்கிற பொண்ணு தான
ஆ
நீ ஏன் எஃபர்ட் போடலனு கேப்பாங்க ஆனா எனக்கு தான தெரியு எவ்வளோ கஷ்டப்பட்டு படி வச்சிருக்காலே
ஆ‌ ஆ ஆ
புடிக்கிலனு இன்னொரு கேள்வி கேட்பாங்க அவுங்கள்ட போயி நா சொல்ல முடியுமா எங்கப்பா வேணானு சொல்லிட்டாருனு
அது நம்ம சொன்னாலு அவுங்க எ நம்ப மாட்டாங்கள நீ நல்லாப் படிக் க்கல அதனால தா உன்ன சேத்திட்டுல அப்டிம்பாங்க
அந்த மாரிலா பேச மாட்டாங்க இருந்தாலு எனக்கு வந்து அவுங்கள்ட்ட போயி நா ஏ சொல்லணு உனக்கு என்னயா பிரச் சனன்னு நா கேட்ப எங்க அம்மா நீ ஏ இப்டி பேசறன்னு கேட்கு
ம் ம்
உனக்கு என்ன பிரச்சன நாந்தான படிக்கிறே நீயா படிக்க வைக்கிறன்னு கேப்பே இல்ல நீதா காலேஜ் ஃபீஸ் கட்றயான்னு கேப்பே எதுக்கு சண்டயாகு அது அதனாலே எங்க அம்மாவே என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க குடும்பத்திலிந்து நீ தயவுசெஞ்சு இங்க வராத அப்பதா என்ட்ட யாரா பேஸ் சுவாங்க இல்லன்னா நீ இப்பிடி பேசிட்டே இருந்தீனா யாரு என்ட்ட பேச மாட்டாங்க சொ சொல்லி என்ன ஒதுக்கிட்டாங்க எங்கம்மா
அதா எப்டி இருந்தாலு அ நீ இப்டி பேசுனா அவங்க எங்க கிட்ட என்ன இப்டி புள்ளைய வளத்தி வச்சிருக்க இல்ல என்
அப்டித்தான கேப்பாங்க ஒருதடவ அப்டி கேட்டதுக்குதா சொன்ன எங்கம்மா ஒன்னு வளத்தல நானே வளந்துட்ட இப்ப என்ன பிரச்சனன்னு கேட்ட அதுக்கு எங்கம்மாட்டதா சண்ட போட்டாங்க ஏங்கிட் இப்டி பேசுறா ஒரு பொறுமயாவே பேச மாட்டாளா வெடுக்வெடுக்குன்னு பேசிறா மூஞ்சிலடிச் ச்சமாரி
ஆ ஆ ஆ
அப்டில்லா கேப்பாங்க
இப்டி பேசறதெல்லா பிரச்சன இல்லடா அப்பவே அப்பதிக்கப்ப ஓப்பனா பேசறது பிரச்சன கெடயாது ஆனா உள்ள வச்சுட்டு அப்டியே அடக்கி அடக்கி வச்ட்டு பூதாகரமா வெடிக்கும் பாரு அப்ப பேசுவாங்க பாரு அதெல்லா ஏத் துக்கவே முடியாது அதுவரையு நம்ம கிட்ட நல்லாதா
என்னன்னு தோணுதோ அப்பப்ப அதத பேசிட்டு அப்பப்ப முடிச்சுப்ப நானே சமாதானமு ஆயிடுவ
உம்ம் அந்த மாதிலா பேசற ஆள்லா ரொம்ப டேஞ்சரஸ்சு அ துவரையு நல்லா பேசுவாங்க நல்லா ஆ
எங்க பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க ஏனா நால்லா அப்டிதா உடனே உடனே மூஞ்சிக்காட் டீருவ உடனே உடனே திட்டீருவ அக்கா அப்டி கெடயாது ரொம்ப அமைதி
ஆ
எப்ப எப்பிடி இருப்பானே ரொம்ப அமைதி டக்குன்னுதா இது பண்ணுவாளா அதனால பாட்டி சொல்லுவாங்க என்ன மாரி கோட நம்பிர்லா ஆனா உ அக்காவ நம்ப முடியாது எப்ப எப்டி இருப்பானே தெரியாதுன் சொல்லிட்டே இருப்பாங்க
ஆ ஆ ஆ
இந்த மாரி வெளிய பேசறவ்ங்க கூட ஏத்துக்லா இந்த உள்ளயே மனசுக்குள்ளயே வச் வச்சுருக்கவங்கள்லா ஏத்துக்க முடியாது
அதெல்லா நா நேர்லயே பாத்து நெறைய அனுபவிச்சிருக்கேன்டா அதனாலதா சொல்ற
வந்து கல்யாணோ ஆய்டுச்சுல
அதனால நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுவு ஒரு வர்ஷமா ரெண்டு வர்ஷமா
எட்டு வருஷோ
ஆமா அந்த எட்டு வர்ஷ எக்ஸ்பீரியன்ஸ்தா இப்ப பேசுது
ஆக மொத்தோ கல்யாணமே கஷ்டப்படு எல்லாருமே அதா சொல்றாங்க லவ் மேரேஜ் பண்ணவ்ங்களு கஷ் கஷ்டமா இருக்குன்தா சொல்றாங்க அரேஞ் மேரேஜ் பண்ணவ்ங்களு அப்டிதா இருக்குன் சொல்றாங்க அதனால நா கேக்கறே எதுக் கல்யாணோ பண்ணணு பண்ணாமலே இருங்கங்கறே
ஆ அது வேணா கரெக்ட்டு தான்டா
அப்டி கல்யாணம் பண்ணி நா ஏ இன்னொருத்த வீட்ல போய் வாழணு இதுக்கு நா ஏ வீட்லயே நிம்மதியா இருந்துருவனே எப்பிடி இர்ந்தாலு எனக்கு தெரியு நா கல்யாண பண்ணிட்டு போனாலு திரும்ப கழட்டி வுட்டு வந்துருவேன்னு
சேரிடா செரி பாரு எனக்கு ஒரு கால் வருது நா பேசிட்டு வரே
உம் சேரி சேரி ஓகே ஓகே
சேரிடா சேரி வக்கிறே ஆ